ஓ
ஆ சொல்றி
பாப்பாக்கு சொன்னியா
என்னது
இந்த வக்தா
ஆ அவதான்டி வே இன்னு கால் எடுக்க மாட்டா மொபைலே யூஸ் பண்ண மாட்டா காலைய்ல போனானா அதோட அ ஈவ்னிங் தா வருவா ஆறாய்டு
சரி சரி
அதா அவ நேத்து சொன்ன ஓகேன் சொன்னா அப்பற பா கேட்டுக்குணு ஓகேவா உன்னால பண்ண முடியுமா ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தன கால் வேரப் பேஸ்ணுல
சின்ன பாப்பா
அவ சின்னவ வீட்லதா இருக்கா
ஆமா அவள கூட சொல்லால ரெக்காடிங்ஸ் மட்டு கூட ஓகே தமிழ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இல்லனாலு ல செரி சொல்ற ஹ அவ் ரெண்டு பேரையு நா கேட்டுக்கறேன் கேட்டுக்குட்டு அதுக்கப்றமா வந்து குடோ பேசி இது பண்ணிக்லா ல
ஆமாம்மா
உம் ச்சேரி சரிடீ ஏனா அவ ஈவ்னிங் தா கேக்கணு ரெண்டு பேர்யு
ஊருகா செஞ்சுட்டியாம்
ஆ செஞ்சன் டி நல்லாதான் ருந்தது என்ன இது கொஞ்சுப் லைட்டா பழொ மாங்கா என்னஅ என்ன கடக்காரி ஏமாத்திட்டார் நா தொட்டு பாக்ல அதுவே வந்து நவ் வன் கேஜி போட சொன்னனா
அதுவெ நல்ல காயா இருந்ததுன்னா கொஞ்ச நாள் நல்லா வரு இது இது பச்சடி மாரியே இருக்கு
ஆ லைட்டா லைட்டா அப்டி இருக்கு அனதோ எதோ எங் ஆயா இருக்காங்கல்ல அவுங் வந்ட்டு சும்மாவே சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்ட்டுருவாங்க
அப்டியா
ம் அதுனால காலியாய்டு நா சும்மாவே எதுக்கா இருந்தாலு உப்மா எதுக்கிருந்தாலு அது தொட்டுக்காம சாப்பட மாட்டே
எனக் கூட ஊறுகா புடிக்கு எங்க வீட்டுக்காருக்கு அவ்ளோ புடிக்குனாலு உப்பு அத அதி
ஆ சாப்ட மாட்டாங்க எண்ண அதிகோனு நம்ப என்ன வீட் வீட்ல கா இது இத நல்லெண்ண தான நல்லது நானு தா எண்ண அதிகமா ஊத்திக்க மாட்டே பட்டு தொட் ரொம்பவு சாதத்துலா பெசஞ்சு சாப் மாட் பட் சைட் டிஷ்ஷா அது கொஞ்சோ சைட்ல இருந்தா ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா எறங்கு
தயிரு சாதோ
ம்
எனக் ஆக்சுலி இந்த நாத்தங்க ஊறுகால தனியா நா சின்ன வய்சுல சாப்ட்டதில்ல ஆனா ஒரு நாளு எங் அம்மா சாம்பார் கூட நீ வெச்சி சாப்ட்டு பாரு அப்றோ நீ எங்கிட்ட சொல்லு
வேற லெவல்லருக்கு
எத் நறைய ஊறுகா சாப்ட்ருக்கே ஆனா சாம்பார் கூட நாத் தங்கா ஊறுகா வந்து பெஸ்ட்டு
ம் என் நீ என் என்னன்னா ய ஒர் ரெண்டு நார் த்தங்கா கெடைச்சா கூடவு யாரு யார்கிட்ட இருந்தாலு வாங்கிட்டு வர சொல்லிடுவே எங்க வீட்ல அது இருக்கு ஆ மா இ இல்லன்னா வந்து இந்த வெறு உப்பு மட்டு போட்டு காய வெப்பாங்கல்ல
ஆமா
அந்த மாரி காஞ்சதாவே இருந்தாலு அத எடுத்து என்ன பண்ணுவனா நானு கொஞ்ச மொளகா பொடி அதெல்லா போட்டு திருப்பியு லைட்டா எண்ண போட்டு தாளிச்சிருவே அதுவு நல்லாருக்கு தனியா நம் ப செய்யற்து வந்து செஞ்சி ஒரு கொஞ்சோ ஒரு ஒன் வீக் வச்சா தா நல்லா உப்பு ஊறி ஊறி டேஸ்ட்டு இது ஆல்ரெடி உப்பு ஊர்னதுன்றதுனால் நம் மொளகாப் பொடி இந்த கடுகு வெந்தய பொடில்லா போடும்போது அது நல்லாருக்கு
எப்பவுமே எல்லாரு செய்வற ஊறுகா மாதிரி அது வெச்சி மாங்கா அந்த நார்த்தங்கா ஊறுகா சாம்பாரு
ஒரு சில நேரோ கெடைக்காதுல்ல அந்த நார்த்தங்கா அந்த டைம்லல்லா நா இந்த மாரி பண்ணிடுவே
அப்போலா எங்க வீட்ல நெறையா இருக்கு எடுத்துட்டு வந்து எங்க அப்பாலா அத புழிஞ்சி எதோ குடிக்கணு அப்பல்லா வேண்டா வேண்டா வேஸ்ட்டா தூக்கி போட்ருக்கு இப்ப சாப்பட்ணு அப்டி ன்ற போது கெடைக்
கெடைக்க மாட்டிக்குது அ இங்க எங்க பாட்டி ஊர்ல பக்கத்து வீட்ல பின்னாடி இருக்கு மரத்துல அது அவ்ளோ இனிப்பா இருக்கு அந்த நார்த்தங்கா அவ்ளோ சாப்ட்ருக்கோ பட்டு இப்போ வந்து அந்த அந்த டேஸ்ட்டெல்லா இப்ப கெடைக்கல வேற எங்க மத்ததெல்லா வந்து புளிக்கு பட் அது இனிப்பா இருக்கு அந்த நார்த்தங்காவே ஆனா இப்ப அந்த மரமே இல்லாம போயிருச்சு
எனக்கு அந்த வாசன ரொம்ப புடிக்கு
ம் நார்த்தங்கா பாட்டி ஊர்லனா நார்த்தங்கா ஈச்ச மர ஈச்சம்பழ நுங்கு
நொங்கு வந்து கல்யாணத்துக்கு அப்றந்தா முழுசா நொங்கு எப்டி சாப்பிட்ணுனு நா கத்துக்கிட்டே அவரு அவ்ங்க வீட்ல கிராமத்துல இருந்து கொண்டு வருவாங்க அப்டியே அந்த அந்த நொங்கு ஃபுல்லா இருக்குல்ல அப்டியே மேல சீவிட்டு அப்டியே அந்த மூணு இது இருக் குனா அப்டியே ரொம்ப எலசா அவ்ளோ சூப்பரா இருக்கு
ம் அதெல்லா வந்து அத யோசாலே என் எனக்கு வந்துட்டு எங்க தாத்தாதா ஞாபக வருவாரு நொங்கு ஈச்சம்பழ அப்றோ ஐயோ இது ரெண்டுந்தா இன்னும் எங்க தாத்தா இன்னொன்னு கொண்டு வர் ஆ பஜ்ஜி முட்ட பஜ்ஜி எனக்கு ஆக்சுவலா முட்ட பஜ்ஜி பெருசா புடிக்காது இப்போ போட்டா சாப்ட மாட்டே ஏனா சின்ன வயசுல அந்த வேக வெச்ச முட்ட சாப்ட்டது அதுக்கப்பற நடுவுல எனக்கு அது புடிக்காம போயிருச்சு பட் ஆனா சின்ன வயசுல சாப்ட்ட அந்த முட்ட பஜ்ஜி இன்னு ஞாபக இருக்குனா அது எங்க தாத் தாதா கூட்டின்னு போயி வாங்கி தருவாரு முட்ட பஜ்ஜி நொங்கு ஈச்சம்பழ நா எப்ப போனாலு எனக்கு வந்து இதெல்லா வந்து ரெடியா எளநீ இதெல்லா ரெடியா இருக்கு ஃப்ரெஷ்ஷா தா அப்டியே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா இப்பலா எங்கருந்து அதெல்லா கெடைக்குது
இவுங்க பாட்டி இவ் இருந்த வரைக்கு அப்டிதா கிராமத்துலருந்து நமக்கு எல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக் குன்றது அவ்ளோ இது கத்ரிக்கா மாங்கா எண்ணெ நல்லண்ணெ அ மல்லாட்ட எண்ணெ தேங்கா எண்ணெ அததுல நெறைய இல்லனாலுமே மூணு பொண்ணுங்களுக்கு குடுக்கணு அப்டின்றதுனால கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச
அப்ப எங்க எங்க பா எங்க பாட்டி அப்டிதா நல்லெண்ணெ மல்லாட்ட எண்ணெ தேங்காண்ணெ இது ராகி கம்பு தென பச்சப்பருப்பு கீர மாம்பழோ போனா கட்டப்பை ஃபுல்லாவாம வராது
ஆ அதுதா அவுங்க வீட்டுக்கு வரும்போது என்னவோ ஒருத்தவ்ங்க ஒரு மாதிரி நல்லாருக்கு அந்த எப்டி சொல்றது சில பேரு என்னடா வீட்டுக்கு வராங்களே அப்டின்ற மாரி நெனைக்கிற இந்த காலத்துல அவுங்க பாட்டி வராங்கனா அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இப்பயுமே அ ஒரு நாளைக்காவ்து எப்டியாது எதாவ்து ஒரு விஷ்யத்துல எங்க பாட்டி மாரி யாரு ரோடுல எ பாட்டி அவ்ளோ வேல செஞ்சாங்க எங்க பாட்டி அவ்ளோ ஒரு இது பண்ணுவாங்க அத்தன பசங்களுக்கு சமச்சு போடுவாங்க அத்தன பேர பசங்க அத்தன அவுங்களோட கொழந்தங்க அப்டினு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா கேக்குபோது உண்மதா அப்டின் தோணுது பட் நம்ம இப்ப இருக் கிற இந்த காலத்துக்கு நம்மளோட மைண்ட் ஃப்ரெஷர் அது வந்து அவுங்களுக்கு வேற விதமா இருந்துருக்கு
ம் ம்
டி எல்லாருமே ஒரு விதமான சூழ்நிலைலதா வாழ்றோ ஆனா நல்லா இருக்கு நல்ல கத்திரிக்கா கத்திரிக்கா புடிக்காது ஆனா அவுங்க ஃப் அப்டியே பறிச்சு கொண்டு வர்றதுனால எதுலயாது இந்த காரக்கொழம்புல இதுலல்லா போட்டா நானே கத்திரிக்கா சாப்டுவே
ம்
நல்லா ருக்கு
சும்மாவே வெறு வெங்காயோ தக்காளி பூண்டு வதக்கி கத்திரிக்கா நல்லா சுருள வரேட்டு கொஞ்சமா மொளகா தூளு அப்டி லைட்டா கொதிக்க வ ச்சுடு லாஸ்ட்டா நா மல்லாட்ட பொடி பண்ணி போட்டு சாப்ட்டு பாறே சூப்பரா ருக்கு நீ ட்ரை பண்ணிர்
து அது ஆக்சுவலி இந்த இது ரொம்போ புடிக்கு தயிர் சாதத்துக்கு கேப்பாரு நா வந்து வ டிஃப் டிஃப்ரெண்டா செஞ்சி குடுப்பே இல்ல குட்டி நா இது கேக்கல நா வந்து இப்டி கேக்குறே நா கேக்குற து இன்னு நீ அந்த
அந்த ஒரு ஆத்தன்டிக்கு வில்லேஜு கத்திரிக்கா இப்டி தா செய்வாங்க
இது அந்த அளவுக்கு கத்திரிக்கா பிடிக்காதுன்றதுனால நா கத்திரிக்கா டிஷ்சே பெருசா பாத்தது சாப்டது இல்ல ஆனா அவருக்கு தயிர் கூட கத்திரிக்கா புடிக்கு அப்டின்றதுனால
பாரு இது அவ்ளோ ஒரு சு
அதுதா சொல்லுவாரு வெறு கத்திரிக்கா தா பா இது ஆனா என்னோட ஸ்டைல்ல நா ஒரு கத்திரிக்கா செஞ்சி குடுப்பே அது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கான கத்திரிக்கா மாரி நா செய்வே அவரு கேக்குற அந்த ஒரு பழமையான ஒரு யதார்த்தமான ஒரு கத்திரிகா
ம் ம்
அது வந்து அம் நா கிட்டத்தட்டதா நெருங்கியிருக்க கேனக்காண்டி நூறு சதவீதோ நெருங்களனு அவர் சொல்லிட்டு இருப்பாரு
ம் ஆமா அது அப்டியே அம்மா செய்யற டிஷ் அ நானு செய்வே ஆனா அந்த டேஸ்ட் வராது இந்த தொவயெல்லா வந்து நானு அதே மாதிரிதா செய்ற மாரி இருக்கு ஆனா அது அம்மா செஞ்சு அத ஒரு வாய் வாயில வைக்குபோது ஐயோ நமக்கே இந்த மாதிரி செய்ய தெரியல அப்டின்னு ஒரு அவ்ளோ ஒரு ஆனந்தமா இனிமையா
நம் வீட்ல இருக்கவங்க நல்லா இருக்குன் தா அத சாப்டுவாங்க
ஆ
நம்ம செய்றதா நம்ம செய்றதா நல்லா இருக்குன்னா சாப்டுவாங்க ஆனா நாம செய்றது நமக்கு என்னவோ அந்த அளவு க்கு ஆமா அந்த அந்த அந்த லெவலுக்கு இல்லேயே அப்டின்ற மாரின்
இருக்கு எனக்குமே நெறையா அந்த டிஷ்சு நார்மலா சாம்பாரே கூட வக்கன்னா நம்ம ஏன் நம்ம அம்மா மாதிரி நம்மளுக்கு வைக்க தெரியல நம் மாமியார் மாதிரி வக்கத் தெர்ல அப்டின்னு எனக்கு தோணூ எங்க மாமியார் வக்கிற சாம்பார் பிடிக்கு எரா கொழம்பு சூப்பரா வப்பாங்க அப்டியே ஆத்தன்டிக்கா அது எப்டி சொல்ல வில்லேஜ் எரா கொழம்பு எப்டி இருக்குமோ அதே மாதிரி வப்பாங்க ஃப்ரெஷ் எரா அதனால வந்து அது ஒரு மாதிரி அவ்ளோ ஒரு சூப்பராக இருக்கு அந்த ஸ்மெல்லு சரி டேஸ்ட்டும் ரொம்ப கூட அந்த எரா அந்த இந்த ஸ்மெல்லே அந்த ஒரு மாதிரி அந்த ரா ஸ்மெல் ஒரு மாதிரி மெல்லுருல்ல
ஆமா
ஸ்மெல்லே இருக்காது நல்லா வப்பாங்க எனக்கு அவங்க வக்கிறதுல இந்த மட்டன் கொழம்பு எரா கொழம்பு சாம்பார் ஒரு சில நேரோ சாம்பார் பிடிக்காது பட் ஆனா ஏ மட்டன் கொழம்பு எரா கொழம்புனா எங்க மாமியார் வச்சாங்கனா அடிச்சுக்க ஆளே இல்ல சூப்பரா வப்பாங்க
இது ஒரு நிமிஷம் கூப்புறாங்க நா என்னன்னு கேட்டு வரே
ம் ம்